ஹலோ ஆ நல்லா இருக்காங்க தோழி நீங்க எப்பட இருக்கீங்க
நல்லா இருக்கோம் தோழி தோழி உங்க திருமண வாழ்க்கை ஆமா தோழி உங்களோட திருமண வாழ்க்கை எல்லா எப்டி தோழி இருக்கு
ஹ திருமண வாழ்க்கை அப்டினு கேட்டீங்கன்னா
இல்ல தோழி அதாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உள்ளது கல்யாணம் பண்றது முன்னாடி உள்ளதுக்கும் இப்ப உள்ளதுக்கும் மீதும்
அ அது வந்து ஏன் கேக்குறீங்க அது வந்து எப்டி போகுதுன்னு எனக்கே தெரியல அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் திருமணத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா வந்து எந்த ஒரு வேலயும் இருக்காது நம்ம வீட்டுல வந்து நம்ம பத்து மணிக்கு வேல பார்த்து பத்து மணிக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு போட்டோம் நம் நம்ம வீட்டுல இருக்கிறத சாப்பிடுவோம் பணன்டுமணிக்கு தூங்குவோம் ஒரு ஒரு கோர்வை இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருப்போம் இப்டிதான் வாழணும் அப்டிங்கற மாரி நமக்கு எதும் கெடையாது ஏன்னா அது நம்ம வீடு அப்டிங்கிற காரணத்தினால ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்பறம் வந்து அந்த வீடு வந்து நம்ம நினைக்கிறோ இருக்கிற மாரி இருக்காது ஹ இப்போ எங்க வீடே வந்து எடுதுட்டீங்க அப்டின்னா எங்க வீட்டுல நாங்க இருக்கறது பன்னண்டு மணி வரைக்குமே நாங்க வந்து பேசிட்டு தூங்குவோம் திருமணமா ஆனதுக்கு அப்பறமும் ஆனா எங்க அத்த மாமா அங்க போயிட்டோம்னா அவங்க வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டேப்லெட் போற ஆளுங்க அந்த மாரி இருக்கும் போதுங்க ஒன்பது மணிக்கு டான் சாப்பிட்டு பத்து மணிக்கு படுத்துருவாங்க என் கணவ சில சமயம் பத்து மணிக்கு வருவாரு பத்து மணிக்கும் போது அவருக்கு பக்கத்துலேயே உட்காந்து அவரு வந்து இதெல்லாம் எதிர்பார்ப்பாரு பக்கத்திலயே உட்காந்து வந்து சாப்பாடு நம்ம போடணும் அவர் வர வரைக்கும் நம்ம சாப்பாட சாப்பாடாம இருக்கணும் அந்த மாதிரி நெறய எதிர்பார்ப்புகள் வந்து நான் வந்து சில ச
அங்க அத எதிர்பார்க்கறது தா தோழி கொஞ்சம் நல்லா ஒரு குழந்த பொறந்துச்சுனா அதல்லாம் தூக்கி போட்டு போயிரூவாங்க
ங்க அதுக்கப்பறம் நானும் செரின்னு கொஞ்ச நாள் வந்து நான சாப்ப செரி வந்தது அப்பறம் சாப்பிட்டுக்கலாம்னு இருப்பேன் சில சமயம் வந்து பயங்கரமா நமக்கு பசிக்கும் எப்டா சமைச்ச கையில கொடுப்பாங்க நம்ம வாரி தூக்கி போட்டு படுக்கலானனுங்கிற மாரி இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள் வந்து இரு லேட்டா வருவாரு சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து பரிமாறிட்டு அவருக்கு ஒரு பொன்மகிழ்ச்சி சொல்லலாம் அவ மகிழ்ச்சிய வந்து எப்வும வெளிகாட்டாத ஒரு மனித பிறவி அந்த மாரி இருக்கும் போது சரி ஓகே அப்டின்ட்டு எல்லாமே பரிமாறிட்டு அங்க ஒரு பத்து மணி பதினொரு மணிக்கு படுத்தரனும் இதே நாங்க இருக்கிற ஒரு ரூம் வந்து தனிப்பட்ட ஒரு ரூம் அப்டிங்கறதுனால அ நாங்க வந்துட்டு வேற எதாவது நம்ம ஃபியூச்சர் பத்தி பேசணும் இல்ல வந்து எதாவது டிஸ்கஸ் பண்ணணும் எப்டி எப்டி பண்ணலாம் அடுத்துடுத்து அப்டிங்கறத வந்து பேசணும் இல்ல வேற எதாவது ஒரு இன்னைக்கு நடந்த விஷயங்கள் வந்து எப்பவுமே நான் வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்கள் வந்து நான வந்து சொல்லிருவேன் அது என்ன ஒரு சின்ன விஷயமோ ஒரு தேவைய இல்லாத விஷயமா இருந்தாலும் எங்க அம்மாகிட்ட சொல்றது ஆகட்டும் அஹ் அந்த மாரிதான் போயிட்டு இருந்தது திருமணத்துக்கு முன்பு வரைக்கும்
அத அத ஒரு நிமிடம் நல்லது அஹங்க சொன்னீங்க இல்லையா முதல்ல சொன்னீங்க கணவர் வந்துட்டு இததெல்லாம் எதிர்பார்க்குறாங்க நம்ம வந்து ஒன்னா உக்க்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ரெண்டாவது சந்தோஷ் ஸ்டங்களவந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்பின்னு சொல்லிற வேலி படிக்க மாட்டாங்க அப்புடின்னு சொன்னீங்க முக்கால் வளர்ச்சி அதாவது நூத் த்துக்கு எழுபது சதவீதம் பேர் வந்து க்க அவங்களுடைய சந்தோசங்களை வெளிப்படுத்த த்தமாட்டாங் ஆஹ் நம்ம வந்து நம்ம வந்து என்ன தான் உங்களுக்கு செஞ்சாலும் பாத்து பாத் செஞ்சாலும் ஓகே ஹப்பியா இருக்கிற அப்டின்ற வெளிப்படுத்த மாட்டாங்க ஒண்ணு த்ரெண் இரண்டாவது பாத்தீங்கப்ப நான் வந்து நிறைய தோழிகள் கிட்ட பேசினதுலுமே வச்சு எங்க கணவரையுமே வச்சுமே ந பேஸ் ஆஹ் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ இன்னும் இது சொல்லவில்லை உம் உஹம் ஏ ஏஅதுக்கப்புறோ ஏதோ சொன்னீங்களே தோழி
நெறைய விஷயங்கள் பேசுவோம்
கரெக்ட் நம்ம வந்து நம்மளோட வாய் வந்து லேடிஸோட வாய் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம கணவர்கிட்ட ஒப்பிச்சிருவோம் ஆ கணவரட்ட ஒப்பச்சுருவோம் ஆனால் கணவர்வூட்டு சைடுலேந்து எந்த விஷயமும் வராது நல்ல நீங்க நோட்பண்ணி பாருங்க நம்ம வீட்டுல நடக்கறிறது நம்ம வீட்டுல நடக்கறது அ அத்தனையும்கணவுர்கிட்ட ஒப்புச்சாதான் நமக்கு அந்த பொழுது வந்து அன்னைக்கு போன மாதிரி இருக்கும் அவங்க வந்து இப்ப பக்கத்துல நின்று பார்த்த மாரி நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம் இந்த நடந்துச்சு அது நடந்துச்சு அது போனுச்சி இது வந்துச்சு நான் உக்காரே எழுதுருச்ச அப்படின்னு எல்லாத்துமே சொல்லுவா ஆனா அவங்க ஊர் உலகமே சுத்திட்டு வருவாங்க வெளியில போயிட்டு சுத்திட்டு வருவாங்க இங்க இது நடந்துச்சு அங்க நடந்து ஒரு வார்த்தை கூட உங்க வாய தொறந்து நம்ம கிட்ட சொல்
ஆமா அத வந்து பாத்தீங்கன்னா அவ பெருசா சொல்ல மாட்டாரு பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து
அதுதான் அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவங்கள்டே இருந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குங்க நம்ம வந்து கால்ல உட்கார்ந்த பாத்தோம் எழுந்து தூங்குணும் அது வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம புல்ல கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு அந்த பொழுது போன மாதிரி இருக்கும் இது வந்து ஆண்களுக்கும் உள்ள பெண்களுக்கும் ரெகுலரா நடக்கற ஒரு செயல்பாடு இது
கண்டிப்பா கண்டிப்பா நானும் அவருக்கு இன்கேஸ் இப்போ ஒரு திடீர்னு அவரு கூப்பிட்டா கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனு தான் கேப்பாரு அவரு இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தான் கேப்பாரு நான் காலையில இருந்து நடந்தத சொல்லுவேன் காலையில அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் அப்புற தூக்க வந்து மாத்திர போட்டேன் அத பண்ண இத பண்ணேன் எல்லத்தை சொல்லிடுவேன் அதையும் அவரு பொறுமையா கேப்பாரு
அதுதான் உண்ம அதுதான் அதுதான் நம்ம எது என்னன்னா என்னுடைய பர்சனலல் நீங்க எது இப்போ புதுசா மேரேஜ் ஆனது கல்யாணம் திருமணமிருக்கு அப்படின்னு சொல்றதுனால சொல்றேன் என்னாதான் நீங்க மா கணவரும் அண்ணுழியமா சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம வீட்டுல நடக்ககூடிய நல்ல விஷயம் எங்கள மட்டுமே பகிர்ந்துக்கணும் நம்ம வீட்டு்ல நம்ம ஏதாவுது நம்மண்ண தம்பியா இருக்கட்டும் மக்கத்தங்கயா இருக்கட்டும் இந்த மாதிரி சண்ட போட்டாங்க போனாங்க வந்தாங்க அப்புடின்னு விஷயங்கள மட்டும் பகிர்ந்துக்கவே கூடாது அதாவது தவிர் தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்ற விஷதத்துல வந்து சொல்லணும் தவிர ஆஹ் எல்லா நேரங்களலையும் நம்ம வீட்ல நடக்கிற விஷயங்கள நீங்க பகிர் பகிர்ந்துக்க கூட இது வந்து நான் இந்த அனுபவத்தை நான் சொல்றேன் என்னன்னா எ எங்க வீட்டு வீட்ல வந்து நாங்க நாலு பொண்ணு எங்க வீட்ல பையன் லாம் கிடையாது எல்லாம் பொண்ணுதான் அப்ப பாத்தீங்கன ஆன எங்கள் கணவர் தான் நாலாவது பொண்ணு கடைச்சிய எல்லாம் சொன்னேன் அவங்க கல்யாணம் ப பண்ணும்பழுது என்னுடைய மூ ரெண்டாவது அக்கா வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க
உம்
அவுங்ககிட்ட சொல்லிட்டேன் எதனால பேச மாட்டாங்க அப்டின்னு சொல்லி சொல்லிட்டன் அதுக்கப்புறம் எங்க கணவர் வீட்டுக்கு வந்தொனயே எங்க அக்கா வந்து பேச மாட்டாங்கம எங்க அக்கா வந்து இப்ப எங்க எங்க அம்மா கூடயே இருக்குறாங்க எங்க அம்மாப்பா கொஞ்சோ வயதானவங்க அப்பனு சொல்றதுனால அவங்க வந்து அம்மா வீட்டோடயே இருக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க புள்ளங்க எல்லாரும் ஆ நாங்க எங்க அம்மா இப்ப பாக்குறதுக்கு அந்த வீட்டுக்குதானே போய் ஆகணும் ஆனாலு போனாலும் அவங்க எங்க வந்து ஒரு மூஞ்சி குடுத்து பேச மாட்டாங்க வந்தவங்கள வா அப்டினுலாம்சொல்ல மாட்டாங்க அப்போ நான் இவங்க சொல்லிட்டே இந்த மாதிரி இதனால தான் வந்து அவங்க பேசமாற்றாங்க எங்க அக்காவுக்கும் எங்க அக்க எங்கக்காகு என்ன புடிக்காது பேச மாட்டாங்க அப்டின்னு சொல்லது இப்ப வந்து எனக்க எனக்கு ரெண்டு கெழந்த பொறந்ததுக்கு அப்ரோம் என் புள்ளைங்க அங்க போறதுல்ல பாக்குறதுல்ல அவங்க கொஞ்சம் இதயிட்டாங்க திரும்ப அவங்க பேசுறாங்க ஆனா நான் வந்து எங்க அக்கா வந்து ல்லாம் பண்ணு அங்க பண்ணாங்க ஏன்ன இவ்வளோ எல்லாம் பண்ணுவாங்க என்ன அடிப்பாங்க போவாங்க திட்டுவாங்க இந்த மாதிரிலாம் திட்டுவாங்க அப்டிலாம் எங்க்காவ பத்தி சொன்னதுனால இப்ப எங்க கணவர் எநகஅக்காவை பிடிக்க மாட்டேங்குது
ஆமா அது உண்மதான் உண்மதான்
அது வந்து என்ன என்ன இல இருந்துதான் அது வந்தது அதாவது நான் எதுவும் நான் சொல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது இவங்க வராங்கன்னா செரி ஓகே அவங்க பேசலயா போயி அதோட போயிருந்திருப்பாங்க ஆனா நான் வந்து என்னய வந்து இந்த மாதிரி பண்ணாங்க பேசினாங்க திட்னாங்க அன்னு சொன்ன இப்ப என் கன்வக்கு வந்து சரி இப்ப அவங்க இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம எங்க அக்கா வராங்க வராங்க பிள்ளைங்க எல்லாம வராங்க தங்குறாங்க அதலாம் பண்றாங்க எகணவர் அதாவது அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க அவங்க மத்தபடி அ ஏன் வந்தீங்க அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு அதாவது ஒரு உட்காந்து தெளிவா பேசும் அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி பேச மாட்டாங்க ஒரு சொல்லுவாங்களே ஒரு பார்மாலிட்டிக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பேசிட்டு போயிருவாங்க
உஹம் அதான் தொலைபூரிதல் புரியுது ஏன்னா வந்துட்டு அவரு உங்களை வந்து உங்க மேல வச்சிருக்க பாசத்தனால உங்களை அவங்க வந்து இழிவா பேசினது இன்னும் அவரு வந்து மனசல வச்சுட்டு
அது கரெக்டு தான் உண்மைதான் நான் இது அதாவது என் கணவர வந்து நான் கொர சொல்ல கண்டிப்பா எங்க கணவர் வந்து என்பக்கம்தான் அவங்க நிக்கிறாங்க இருந்தாலும் வந்து அது எதனாலனா நம்மளுடைய வாய் அம்மா வந்து சொன்னதுனாலதான் இப்ப வந்து அவங்க வந்து அது அவங்களுக்கு அதுவுங்க பிடிக்காம போயிருக்கு அப்படின்றது வந்து என்னுடைய சொந்த தனிப்பட்ட ஒரு நடதை என்னாது என்னுடைய லைஃப்ல நடந்தது நான் உங்களுக்கு சொல்றேன்
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு எங்க வீடலயும் வந்துட்டு எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க என்னோட அத்தையாகட்டும் என்னோட அம்மாகட்டும் எல்லாருமே வந்துட்டு சில விஷயங்கள் தான் வந்து எல்லாமே பகிரணும் அப்படிங்கறிறது இருக்கு எல்லாமே வந்து பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வேலைக்கு வந்து போயிட்டு வந்து இருக்காரு நம்ம ஒரு வாரம் திருமணம் முடிஞ்ச ஒரு ஒரு வாரம் தான் இருந்தோம் அதுக்கறம் எல்லும் அவங்கங்க வேலைய வந்து பா ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி பொதுல நமக்கு ஏனவே அவந்து வேலைடுலர் இருக்கும் வ மாரி சங்கமான விஷயங்கள எ நா சிரத்துல இருந்து சொல்லணும் அப்படிங்கறிறதுக்காக நான் சொல்லவும் மாட்டேன் என்னென்ன விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் ய யும் வந்து நம்ம சிரமப்பட்ட சூழ்நிலையில வந்து உதவி பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து நான் காமிச்சு கொடுப்பேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வறது நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டென் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாமே சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம நமக்கு உறவினர்கள் வந்து எங்க எங்க இருக்காங்க ஏன்னா எல்லாத்துமே திருமணத்துக்கு வந்து அழைக்க முடியாது நம்மனால ஏா அ இின் சீக்கிரமா திருமணம் நடக்குது அப்படிங்கும் போது அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கங்க வந்து நமக்கு ஊர்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு வெியில சுற்றுலா போகும் போதும் சரிஹ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்கள அப்படிங்கிற மாதிரி ந காமிச்சு இது பண்ணிட்டு வருரனே தவிர ஒரு நெகட்டிவான விஷயம் அந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு காதத்துக்கு நான் கொண்டு போக மாட்டேன் அவரும் வந்து இப்ப வரைக்கும் அப்படித்தான் அஹ் நெகட்டிவ்ன்னனு சொல்லுவாரு இத்தனை பேர் வந்து நம்ம மேல வந்து கண்ணுப்படுறது இத்தனை பேரு இது அங்காப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாாரே தவிர ஆனா யாரு அப்படின்னு குறிப்பிட்டு வந்து எதுவும் சொல்ல மாட்டார் தோழி
ஆமா அது அதுதான் உண்மை அதாவது ந நல்ல பலை மட்டுமே வந்து இந்த பகிர்ந்துக்கணும் தேவலாத விஷயங்கள் நம்ம பகிர்ந்து ஏன்னா நமக்கு வேற வேற ஒண்ணு நமக்கு தெரியாது அதாவது நமக்கு புதுசா ஒருத்த கிட்ட புதுக்கு முன்னாடி நம்மங்க பாத்துக்கட்டம் பேசிருக்க மாட்டோ அப்படிங்கும்போது அவங்கள்ட வேற என்ன நம்ம பேச முடியும் நம்மளோட அப்படிய குடும்பத்துல உள்ள சூழ்நிலைகளாத தான் அவர்கள் டா பேசுற மாதிரி ஒரு இருக்கணும் நமக்கு சோ அதனால நம்ம வந்து தெரியாம வந்து நம்ம சில விஷயங்களை நம்ம சொல்றதுன வந்து நான் நமக்கே அது பெரிய பாதிப்பா வந்து நின்ணுடும்
ஆமா தோழி ஆமா இது ஒரு பக்கம் இருக்கா இன்னும் சில ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைய எப்ப சொல்லி காட்டுற பழக்கமுமே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியும் வந்து வச்சிருப்பாங்க
ஆமா கண்டிப்பா அதாவது ஏதோ ஒரு ஏதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சுழ்நிலை ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தது அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து நம்ம வீட்டாக்களுக்கு முன்னாடியே சொல்லிருவ சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க நமகிட்ட தனி பட்ட விஷயத்த சொல்றதுங்கிறத விட நம்ம வீட்டாள்களுக்கு முன்னாடியே சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கும் அஹ அது அது மாதிரி விஷயங்கள நம்ம வந்து அது இடம் கொடுக்காம நம்ம நம்மதான் பாத்துக்கணும் அப்படின்னு நான் நினக்கிறேன்
கண்டிப்பா தோலி ரொம்ப செரியா சொன்னிங்க உங்களிடம் பேசுனா நெறைய விஷயம் தெரிஞ்சுருச்சு ஒரு வாட்டி வாய்பு கிடச்சா கண்டிபா பேசலாம் நன்றிங்க தொழிநா